நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க ஆ வச்சிக்கோ
ம் சாப்டாச்சிங்ளா தோழி இருக்கீங்ளா லைன்ல ஹலோ ஹலோ லைன்ல இருகீங்ளா ஹலோ
ஹலோ
கேக்குதுங்ளா கே ஆ கேக்குது கேக்குதுங்க ஆம் ஆ ஓகே ஓகேங்க சேரி டவர் இருக்கிற ஏடத்துல பேசுவ ஆ என்ன இல்லங்க இனி மேல்தா
ம் என்ன வேலகி
இன்னைக்கி இன்னைக்கு கொஞ்ச எல்லாரு வெளிய போற மாரி இருந்துச்சி ஆ வீட்ல அதனால நானு அத்தையு மட்டு தாங்க காலேல சும்மா ஒரு சோயா பிரியாணி அந்த மாரிப் பண்ணிட்டோ அவங்க வெளியு செரி தோப்புக்கு போறாங்க ஆ சாப்பாடு எல்லா போயிருவாங்கங்க ஆனால அவுங்களுக்கு புளி சாப்பாடு செஞ் வச்சிருந்தோ அந்த புளி சாப்பாட்லயே கொஞ்சோம் மதியத்துக்கு எங்ளுக்கு எடுத்து வச்சிட்டோ காலேல வந்து பிரியாணிங்க சோயா பிரியாணி அது வந்து பாத்தீங்னா எங்க பொண்ணுக்கு ரொம்ப புடிக்கு ஸ்கூலுக்கு அ அ அவளுக்கு குடு த்துட்டுலான் செஞ்சிருந்தோ அப்புற அது கூடவே கொஞ்ச உப்புமாங்க காலேல
ஓகேக சிஸ்டர் இன்னைக்கி டொமேட்டோ ரைஸ்சி டொமேட்டோ ரைஸ் முட்ட பொக்கணு மாங்கா ஊருக்கா நா கழிச்சி இது எங்கனா சாப்டனு அச்சச்சு இதே சாப்பல
ம் எப்டி நீங்க ஊறுகாலா நீங்களே போட்டுக்குவீங்ளா இல்ல கடேல வாங்குவீங்ளா
ம் ஊறுக்காலா வீட்ல அம்மா போடுவாங்க
ஓ சரி சரிங்கம் இங் ஓகேங்க இங்கேயுமே அப்டிதா
ஆ ஆ
தா எல்லா நாங்க எப்போமே கடேல வாங்க மாட்டோ வீட்லேயே போட்டுபோ வீட்லேயே மாமரம் இருக்கு எலுமிச்ச மரோ இருக்கு எப்டி ரெண்டு உறுகாயுமே போட்டு வச்சிருவோ
சரி சரி எங்களுக்கு வீட்ல மரோ எல்லா மாங்கா வாங்கி போடுறதுதா ம் மத்தபடி எமர்ஜென்சிக்கு கடையில வாங்கிக்கிருவோ
ம் ம் எப்டி லெமன் போட்டு வச்சுட்டா எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வருங்க
ஓ ஒரு வருஷ வரைக்கு போகுமா சரி சரி சூப்பர்
கெடாது மேக்சிமம் ஒரு செவன் மந்த்து ஆ வருங்க யாராவதுக்கு அதாவது ம் ம் பக்கத்துல இருக்க சொந்தக்காரங்க அவங்க யாராவது வந்தாங்கன்னா போட்டு குடுத்தம்னா தா காலியாகு பெருசா ஊருகா வந்து யாரு அதிகமா வச்சுக்க மாட்டோ எப்பாது இந்த மாரி நீங்க சொன்ன மாரி ம் ஏதாவது வெரைட்டி ரைஸ் செஞ்சம்னா
அக்க தா அதிக சோறு எது இருந்தாலு ஊர்கா இருந்தா தா நல்லா சாப் நல்லாவு இரு சிம்பிளா எதா டிஷ் இருந்தாலு அந்த ஊருகா வச்சு சாப்டா எறங்கிடு
ஆ எது மாரி இதுக்கெல்லா வச்சு சாப்டுவீங்க ஊறுகா
எல்லாத்துக்குமே வெச் சாப் ஓ ஊருக்கா அந்த மாரி ம் ம் ம்
இப்ப எங்க வீட்லயே எனக்கு தா ஊறுகா ரொம்ப புடிக்கு
ஆ
நா உப்புக்க சில சாப்பாடெல்லா தாளிக்கும் போது கொஞ்ச கம்மியா போட்ருவே ஊறுகாஸ் டனு அப்படிங்கற ஆ இன்னா ரொம்ப கொஞ் கொஞ்ச ஜாஸ்தியா போட்ட ஒரு தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடு லெமன் ரைஸ்சு இந்த மாரி இரு இருக்கிறதுக்கு ஜாஸ்தியாவே இருந்ததுன்னா இதுவுலயு அதிகமா போட்ருப்பான்ல்லங்க ஊருகாயில உப்பு ஜா ஆ இருக் நா ரொம்ப உப்பா இருக்கு சாப்பட முடியாது அதனால நா எப்பமே செய்யும்போது கொஞ்ச அதுல கம்மியா போட்ருவே அப்ப இது கொஞ்ச வச்சு மேட்ச பண்ணிக்கலாம் ம் எனக் ம் அரிசியம் பருப்பு தக்காளி சாப்பாடு இதுல எல்லா வச்சு சாப்பட ரொம்ப பிடிக்குங்க அப்பறம் இதுக்கு ரச சா பாட்டுக்கெல்லா வச்சுக்கலா அது புடிக்கு அப்பற எனக்கு புடிக்காதது ஏதாவது ஒரு கொழம்பு பருப்பு செய்யறாங்கன்னா அன்னைக்கு வந்து வெறு சாப்பாட்டுலயே போட்டு சாப்பிடுவாங்க
ஆமா எனது பொறத்து கொஞ்ச தயிர் ஊத்தி சாப்ட்டா நல்லாருக்கு
ஆ அத நல்லா சூடா போட்டு பெசஞ்சு சாப்ட்டா இன்னு நல்லாருக்கு
ஆமா ம்
அப்பற ஒரு லெமன்ல செய்யற அதாவது எலுமிச்சில செய்யற ஊரு தா எனக்கு ரொம்ப புடிக்குங்க மாங்காய விட
ஆ ஆ
அது நல்லாருக்கு நீங்க என்ன வேற என்ன வெரைட்டியா செய்வீங்க ஊறுகாய்ல வேற எதாவது வெரைட்டியா செய்வீங்ளா
இங்க மோஸ்டா இங்க எங்ளுக்கு மாங்கா ஊறு கா பூண்டு ஊறுகா அந்த மாரி அவ்ளோதா மோஸ்ட் அவ்வளோ ஊறுகா பண்ணமா ஆனா இப்ப மட்டன் ஊறுகா சிக்கன் ஊறுகா ஆதுலாமே வந்துட்டு இப்போ
ம் ஆமா அதுலயுமே செய்றாங்க அதுலா எத்தன நாளைக்கு வச்சு சாப்ட முடியு
அதுக்கு எக்ஸ்ப்ரி டேட் இருக்கு அது அவுங்க வச்சுதா குடுப்பாங்க அதுலா எக்ஸ்பே டேட் நா ட்ரை பண்ணதுல்ல ஆனா நறைய பேர் பேசி நா பாத்துருக்கே மார்க்கெட்ல அதல்லா வக்கிறாங்க
பட்ருக்கே ஏன்னா பாத்ததுல்ல நீ இது வரைக்கு செரி எல் நெறைய ஊறுகா வந்துருச்சுங்க நம்ம வந்து ஒரு சில ரெண்டு மூணு ஊறுகாய் தா நம்ம வெச்சு சாப்புட்ருக்கோ
ஆமா ஆனா எனக்காக எதுட் ட்ரை பண்ணனுஆசையாவே இல்ல ஏன்னா மட்டன் ஊறுகா சிக்கன் ஊறுகா அது எத் டி இருக்குன் தேர்ல எனக்கு அதுல இன்ட்ரஸ்டு இல்
ம் இல்ல அதல்லா நம்ம ட்ரை பண்ணவே கூடாதுங்க வெளிய அவங்க செஞ்சி செய்யற் ருவங்க எப்புடி செய்யறாங்ளோ எ இந்த மாரி செய்றாங்ளோ அதல்லா ம் ஆ கண்டிப்பா அது ம் நீங்ளே யோச்சி பாருங்க அந்த மாமிஸ் அந்த இறைச்சி வெச்சு செய்றாங்கனா எவ் அதுக்கு கெட்டு போகாம இருக்குறக்கு எவ்வளோ ஹெமிக்கல் சேத்த வேண்டி இருக்கு அது எல்லாமே நம்ம அத நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிறெல்லா எனத்துக் ஆகுறது
ஆம்மா கண்டிப்பா
ம் நா வந்து செரி இது முருங்கக்காய்லா ஊறுகா செய்றாங்க அத ட்ரை பண்ணனுங்க ய அத எப்புடி செய்றாங்க அப்டின் பாத்தீங்கனா அந்த முருங்கக்கா களி அதாது வாஷ் பண்ணியிட்டு அப்டே பெருசு பெருசா கட் பண்ணி இட்லி சட்டில வச்சற்றாங்க ஆவில வேக வச்சு அதுக்குள்ள இருக்க சத் தயே எடுத்து அதுல ஊறுகா போட்றாங்க
ஓ ஓகே ஓகே பர்வல்லி நெறைய தெரிஞ்சி வச்சிருக்கீங்க பரவால்ல நறைய தெரிஞ்சி வச்ட்
அ அப்ற பத்தீங்னா சி எதாவ்து ஒன்னு பாத்து எதாவ்து டிஃப்ரெண்ட்டா செய்யலா அப்புடி நென
அ அ ஆம்மா இப்பமே யூட்யூப்லே இப்ப நறைய
அ ஆமாங்க இப்ப அதுலயே கண்டிப்பா ஒரு காய் நம்ம போட்டம் னாலே இங்க இருக்குற ஊறுகா எல்லா எடுத்துட்டு வந்துருங்க ம் அப்புற பச்ச மிளகா ஊறுகா அது போடுறாங்க
அப்புடியா பரவால்ல ம் ம்
அப்புற நம்ம வந்து இப்ப கருவாப்புல்லை எல்லா நம்ம ஒதுக்கி வச்சற்றோ இல்ல நா அந்த மாரி கருவப் புல ஊறுகா போட்ருக்கே அது எப்புடினா நம்ம கருவோப்லை வ ந்து நம்ம சேத்துறதே இல்ல அத வந்து நம்ம அந் இதுல நம்ம சமைக்கிறக்கு போட்றோ அப்டினா நம்ம அத வந்து நம்ம ஒதுக்கி வச்சற்றோ அதை நம்ம யாருமே எடுத்து சாப்பறதுல்ல ஆனா இப்டி ஊறுகாயாவா தொட்டு சாப்பறு நோ நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லது நம்ம கருவாப்பல சாப்ட்ட மாரியு இருக்கு
ஆம்மா ம் இப்ப கருவாப்புல முடிலா நல்லா வளு
ம் ஆமாங்கனா
அ
நா அதுக்காகவே தா கொஞ்ச செஞ்சி பாத்த கொஞ்ச ஒரு ம் கொஞ்சமாதா போட்டு செஞ்சி பாத்த எப்டி இருக்குன் பாக்லா அப்டின்ட்டு கொஞ்ச நல்ல தா இருந்துச்சிங்க கொஞ்ச டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சி அத நல்ல வாஷ் பண்ணிட்டு நல்லா மிக் கேக்குதா
ம்ச்டே
ம் அதாவது கருவேப்பலைய வாஷ் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அடிச்சுக்கணு பேஸ்ட்டு மாரி அடிச்சதுகப் ஒரு நல்லா அண் ஏ வானலில வந்து நல்லெண்ண நல்லெண்ண ஜாஸ்தியா ஊத்தி கடுகு கருவேப்பல ஆ இது பூண்டு அது ஆ இது எல்லா போட்டுட்டு கூட வந்து இது போட்டுக்கலா பெருங்காயத்தூள்
ஆ ஆ
ஆ அந்த மாரி போட்டு வர மிளகா போட்டு நல்லா இது பண்ணிட்டு ஆ இத எடுத்து நல்லா இது ஆ புளி புளி ணகரசல்வந் புளிய வந்து நல்லா கரச்சு வச்சுக்கணுங்க கொஞ்ச கெட்டியா ரொம்ப தண்ணி விடாம கொஞ்ச நல்லா கெட்டியா ப்ப அத கரச்சு வச்சிட்டு ம் அத நல்லா போட்டு கொதிக்க வைக்கணு நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சி வர்ற வரைக்கு நல்லா ம் கொதிக்க வச்சி அதுக்கப்பற இதயே இந்த நம்மளு மறுடி வேணு அப்பிடின் நம்ம ந அதாவது கார் ப்ப வேணு அப்பிடின் நெனச்சம்னா மிளகாத்தூள் போட்டுக்கலா கார கம்மியா இருக்கு அப்டிங்கற பட்ச் சத்துல மிளகாத்தூள் போட்டுக்கலா போட்டுட்டு இந்த நம்ம அரச்சி வச்ச பேஸ்டே எடுத்து நல்லா அதுல போட்டு நல்லா கலறிட்டே இருக்கணு திரும்பவு அது இதெல்லா இதெல்லா நல்லா கொதிச்சு அப்பிடியே ஹ ஊருகா பதத்துக்கு வந்துருங்க அத நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கலா
சேரி சேரி சேரி
இது பாத்தீங்னா சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கு ம் அப்புற தோச இட்லி இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலா ஆ மத்த ஊருக்கா கூட கொஞ்சோம் தொப்ப தொப்பையா இருக்கு
ஆமா ஆமா
நம்மள எல்லா அரச்சிட்டங்காட்டி கொஞ்சோ சட்னி டைப்ல கார சட்னி டைப்ல அந்த மாரி இருக்கு
ம்
நீங்க வேற மாரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா
என்னது கேக்கல இன்னொருக்க சொல்லுங்க
நீங்க வேற மாரி எதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா வீட்ல
நா மோஸ்டா குக்கிங்லா அவ்ளோ பண்ண மாட்ட எங்க அதுல இன் டரஸ்டெல்லா அவ்ளோ எனக்கு தெரியாது எப்ப மாவது இந்த இன்ஸ்டாக் டைம்லா ஹ பண்றதா இந்த கட்லட்டு சமோசா அந்த மாரிதா நா பண சட்னி ஐட்டம்ஸ் எல்லாமே அம்மாதா பண்ணுவாங்க ஆ சமோசா அந்த ஷீட் இருக்கும்ளா கடையில கிடைக்கும்லா தெரியுமா சமோசா ஷீட்டு அது வாங்கி ஆ கடைலியும் சமோசா ஷீட் கடைக்கும் அதுக்கப்றோம் உள்ள வைக்குற இது வந்து உருளக்கழங்கு இது சிக்கன்லயும் பண்ணலாம் வெஜ் லயும் பண்ணலாம் சிக்கன்னா சிக் க்கன்னு உருளக்கிழங்கு பட்டாணி மசாலா க்கர மசாலா அது அதுக்கப்றம் நம்ப போட வேண்டிய மசாலா உப்பு எல்லாம் போட்டு
ம்
வேக வெச் ச்சி அத ஒரு ஸ்டஃப்ஹா ரெடி பண்ணிட்டு இந்த ஷீட்ல நம்ப வச்சு ரோல் பண்ணி பொரிச்சா போதும்
ஓ ஓ சூப்பருங்க
போட்டாலே தெர்து ஷுட் ஒட்டிட்டு ரோல் பண்ண வொட்னே சொல்லுவாங்க சமோசா கட்லெட் இட்டுமே அப்டிதான் கட்லெட் வந்து இந்த பிரெட் கர்ம்ஸ் இருக்குல ப்ரெட் முட்டை வந்து ஜார்ல அரச்சு ப்ரெட் கம்ஸு முட்ட வெச்சு முக்கி பொரிச்சா கட்லட் ரோஸ்
ஓகே ஓகேங்க பரவால தெரிஞ்சு வெச்சிருக்கீங்க
ம் சவர்மாலாம் பண்ணிருக்கீங்ளா
ஆ ஆ ஹா நா கேள்விப்பட்டுதான் இருக்கேங்க நா இன்னு பண்ணல நீங்க வேனா ம் எனக்கு வேனா அடுத்த டைம் அது சொல்லிக் கொடுங்க எப்டி பண்ணணுட்டு நா வேனா வீட்ல ட்ரை பண்றேங்க செரிங்ளா நறையா தகவல் வந்து பகிர்ந்து கிட்டன்
முடிந்துவிட்டது ஆ ஓகே ம் ம் த்தான்க்